ஹலோ
ஆஹ் கேக்குதுங் மேடம்
ஆஹ் ஓகே சார் நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்ட மேடம் நீங்க
ஆஹ் சாப்புட்டே சார் ஆஹ் என்ன சாப்ட்டீங்க இங்க என்ன சமையலு
மேடம் நாங்க எப்பவுமே ஹோட்டல்ல தா சாப்புடுவோம்
எப்பவுமே ஹோட்டல்லையா
ஆமா மேடம் இப்ப நான் ரொம்ப பே அதே கோயம்புத்தூர்லா தான் இருக்கேன் வேன்சன் ல தா
மோ ஓகே ஓகே
ஏன்னா நாங்க சமைச்சு சா எப்பாவது சண்டே சாட்டர்டே இந்த மாரி லீவா இருந்தா மட்டுந்தா செ அது சமைச்சு சாப்டுவோ மத்த நாள் பாத்தீங்கன்னா கடையிலயேதா சாப்
ஓ சேரி ஓகே சார் ஓகே சார் ஆஹ் வேலயெல்லா எப்டி போகுது
நல்லாதாங்க மேடம் போயிட்ருக்கு ஓரளவுக்கு பரவால்ல
ஆஹ் ஓகே சார் இன்னைக்கி என்ன தலைப்பு பத்தி பேசலா உங்களுக்கு சமைக்க தெரியுமா
ஆஹ் நான்வெஜ் மட்டும்தா மேடம் அதுவுமே சிக்கன் கொழம்பு அப்புறோ மீன் கொழம்பு இந்த மாரிதா பண்ண தெரியு
ஓ ஓகே ஓகே எப்டி சமைப்பீங்க செய்முறைகள் எல்லாம் சொல்லுங்க சிக்கன் குழம்பு எப்டி வைப்பீங்க
சிக்கன் குழம்புனா சிக்கன் மசாலாக்கு பத்திலா பிரியாணி மசாலா போட்டுருவோம் இது ரெகுலரா பண்றது வெங்க சின்ன வெங்காயம் அஹ பச்ச மிளகா தக்காளி அப்பறம் அ இந்த மாரி ஐட்டம் போட்டு அதுக்குசிக் சிக்கன் மசாலா பதிலா ஆ பிரியாணி மசாலா போட்டோம்னா அது நல்லா இருக்கும்
ஆனா பொதுவா குழம்புக்கு சிக்கன் மசாலா தானே போடுவாங்க நீங்க வித்தியாசமா சொல்றீங்க
நீங்க வேணுணாம் செஞ்சு பாருங்க
ஓகே சார் ஓகே சார்
ஆனா அது அதாவது அந்த லிமிட்னா இப்ப ரெண்ட கிலோ சிக்கன் எடுத்தோம்னா நூறு நூறு பிரியாணி மசாலா போடும் நூறு கிராம்
ஓ ஓகே ஓகே சார்
அந்த மாதிரி மீன்குழம்பு அதே மாரி பட் இது புளி ஊற வச்சு தண்ணியா புளி தண்ணி ஊத்திருவோம் ஊத்தனம்னா சேம் அதே அது அ அது பாட்டுக் ந்து ந்து வெந்துரு
ம் ஓகே
ஆ செய்யாம இரு செய்ய தெரியும் செஞ்சோம்னா செம் அம்மா செய்ற மாரியே இருக்கும்
ஓ செரி செரி ம் ம்
ஒண்ணுமே செய்யத் தெரியாதம் போது கொஞ்ச கவனமா பண்ணோம்னா அம்மா செய்யற மாரியே இருக்கு சேம் டு சேம்
ஓ ஓகே சார் ஓகே சார் அஹ் அப்பறம் உம் உங்களுக்கு எந்த விதமான ஷாப்பிங் வித எங்க வந்து பிடிக்கும் ஆன்லைன்ல அதிகமா ஷாப்பிங் பண்ணீங்களா இல்ல ஆப்லைனா சார்
ஆ ரெண்டும்யும் இருக்குங்க மேடம் இப்ப ஆஃப்லைன் போனோம்னா நம்ம சூஸ் பண்ணி ஒரு ஒரு பேண்டட் இருக்குன்னா ஆன்லைன்ல விட நேர்ல போய் எடுத்தோம்னா டேமேஜா இருக்கா இப்ப கரெகா இருக்காா இல்ல பூட் கட்டா இந்த மாரி தெரிஞ்சிரும்
உம் உம்
அது அவசத்துக்கே இது பண்ணிக்கலா அவ்ளதா ஒரு ஆப்லைன்ல வறது பெஷ்டு
சார் உம் வேற எந்த தலைப்பு பத்தி பேசுவோ சொல்லுங்க
ஆஹ நீங்க சொல்லுங்க மேடம் ஆல்ரெடி நான் என்னோட ப்ராடக்ட் விஷயமாத்தா நா அதிகமா பேசுவே அதாவது பேங்குல இருக்கனால லோன் விசயமா தா அதிகமா பேசுவே
உம் ஓகே சொல்லுங்க சார் எந்த விதமான லோன்ஸ்ல்லா உங்க பேங்குல அவேலபிளா இருக்கு
ஆஹ டூ வீலர் லோனு அஹ யூசுது கார் லோனு ஜொல் லோனு ஆஹ அ வீட்டு வீட்டு மன அடமானக் லப் டோன் லோன் ப்ராப்பர்டி ஹ அப்புற ஹஜ்ஜல் லோன் ஹோம் லோனு ங்ல்லாமே குரூப் லோன் எல்லாம் மேற்கு மேடம்
ஓ ஓ ஓகே சார் ஓகே சார் இப்ப கோல்டு லோனுகெல்லா இன்ரெஸ்டு எவ்ளோ போடுறீங்க
டேன் ஃபயில் பைக் மேடம் அ ஆஹ அது பைசா கனக்கு எம்பது பைசாலந்து ஸ்ட்டாகுது
ஓ ஓகே ஓகே அப்ப பேங்குங்குறப்ப சனிஞாயிறு கண்டிப்பா லீவா தா இருக்கு
ஆஹ ஆஹ மேக்சிமம் ஹ எதுல பாத்தீங்கன்னா தேர்டுஹ செகண்ட தேர்டு மட்டும் தான் மேடம் சனி ஞாயிறு லீவு
உம் உம் அப்ப கவர்மெண் பேங்கோ
கவர்மெண்ட் பேங்கு இல்லிங்க மேடம் பிரைவேட்பேங்க்கு
அப்புற வேற லோன பொறுத்த வரையு நம்ம அஹ என்ன சொல்றது எஜுகேஷன் லோன் எதுவு தருவீங்களா
எஜுகேஷன் லோன் இல்லைங் மேடம் ஆ நம்புளுது அது இல்ல வேற வேற பக்கம் தா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா அத அரேஞ்ச் பண்ணி வேணா குடுப்போம்
ஓ ஓகே சார் ஓகே சார் உம் அப்புற வேற என்ன சொல்றது மரங்கள் பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க மர வளக்குறது
நல்லதுதாங்க மேடம் ஓ நாங்க வளர்க்குற மாரி இடம் இல்லைங்க மேடம் இந்த ஏரியாவுல
ஓ ஓகே சார் ஓகே சார் செரி எங்க வீட்டுல நெறைய மரம் வளக்குறோம் மரம் வளக்குறதுல கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் இருக்கு க்கு இப்போ உதாரணமா சொல்லணு அப்புடின்னு பத் பாத்தீங்கன்னா எங்க வீட்ல தென்னமரம் இருக்கு மாமர இருக்கு அப்புறோ கொய்யா மரோ வேப்ப ப்ப மரோம் ம் அதுக்கப்பறோம் அது ஒரு அத்தி மரம் சொல்லுவோம் இல்லயா
ஆ அந்த மரோம் கூட நான் வளக்குறோம் அது மட்டும் இல்லாம மருதாணி வந்துட்டு செடியா இப்ப தான் வச்சது பட் இப்ப அதுவுமே ஒரு மரமாதான் இருக்கு அப்புறோம் பாத்தீங்கன்னா பப்பாளி அ இந்த மாதிரி எல்லா விதமா மா எலுமிச்ச மரம் மாரி எல்லா விதமான மரங்களுமே நாங்க வளக்குறோ ஆ அது மட்டும் இல்லாம பூச்செடிகள் வள இருக்குறதுல எனக்கு கொஞ்சோம் இன்ட்ரெஸ்ட் அதனால இந்த ஜெனிவா பூன்னு சொல்லுவோம் அது அந்த சைடல என்ன சொல்லுவாங்கன்னு தெர்ல அந்த மஞ்ச கலர்ல சூரிய காந்தி பூ மாரி இருக்குல ஆ அந்த பூ வந்து நட்டு எங்க வீட்டுல வளக்குறோம் அது வந்துட்டு கொஞ்சோம் பெருசாயிடுச்சு இப்ப வந்துட்டு ஆ நெறைய பூ பூக்கள்குடுக்குதே இப்ப ஏதாவது நம்ம ஹ பங்க்ஷன் அப்டின்னா இந்த பூ நம்ம கண்டிப்பா அந்த தட்ல அலங்காரம்லாம் பண்ணுவோம் இல்லயா ம் அதுக் இந்த பூ வந்துட்டு கண்டிப்பா யூஸ் பண்லாம் அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த பூ ரொம்ப அருமையாவே இருக்கு கலர்ஸ பாத்தீங்க அப்டின்னா பாதி பேர் வீட்ல ரோஸ் கலர்ல இருக்கும் ஹ எங்க வீட்ல நாங்க மஞ்ச கலர்ல ஏனா‌அப்ப வச்சோம் சோ அதுனால அந்த பூவுமே வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ஆ அத விட்டுட்டு பாத்தீங்க அப்டின்னா செம்பருத்தி செடி இருக்கு செம்பருத்தி செடி வந்து குட்டிய தான் இருந்துச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு
ஓகேங் மேடம்
அப்புறம் வேற உம் கீர கீர மரம் இருக்கு பட் அது என்ன அப்படின்னா அது எண்ண காத்துஅடிக்கும்போது கீர வந்துட்டு டக்கு டக்குனு ஒடிஞ்சுரும்லா முருங்க மரம் ஆஹ்
ஆமாம் மேடம்
பாத்தீங்க அப்படின்னா அது டக்குனு ஒரு ஒரு வாட்டி மழ பெய்யும் போது இது வட் நனஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் உடஞ்சனால டேமேஜ் ஆயிடுச்சன்னு சொல்லிட்டு நாங்களே அதுக்கப்புறம் வெட்டிட்டோம் அதுக்கப்புறம் இப்ப அது துளுத்து ஆனா துளுத்து வருது அப்புறம் மறுபடியும் இதாயி இதப்பாரு துளுத்து வருது சொன்ன மாரி இப்ப கீரைய வந்துட்டு கொஞ்சம் இதான் இரு விடுட் அது அப்புறம் வேற சுண்ட செடி இருக்கு இல்லையா ஆஹ் இப்ப சீசன் கிடையாது பட் சுண்டை செடி உம் அப்புறம் என்ன சொல்றது அவ்வளவுதான் சார் இருக்கு
தேசிய சங்க ஆஹ் பூ எத்தனை பூ வா
பூ பாத்தீங்கன்னா அதான் சொன்னேன் இல்லையா செம்பருத்தி இருக்கு ஜெனிவா இருக்கு அது இது பண்ணிட்டோம்னா ரோஸ்ஜா பூச்செடி வாங்கிட்டு இருந்து வச்சோம் உம் அது அந்த அளவுக்கு பூ பூக்கல ரோஜா பூ அதுக்கப்புறம் அந்த எந்த பூ சொல்லுவோம் பாத்தீங்களா முல்லையிலயே வந்துட்டு நெட்டு நெட்டா இருக்கும் பேரு டக்குன்னு ஞாபகம் வரமாட்டேது முல்லை பூலயே நெட்டு நெட்டா இருக்கும் அந்த பூ வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த பூ பேரு
அது பெரிய அது பாத்து எழுது
ஓ ஓகே ஓகே அது வந்துட்டு அதான் ஆக்சுவலா முல்ல பூண்ணு நினைச்சுட்டுதான் வாங்கிட்டு வந்து வச்சோம் ஆனா அது முல்ல பூவுலே வந் பெருசா இருக்கும் அது பேரு எனக்கு டக்குனு ஞாபகம் வரமாட்டேங்குது அப்புறம் இப்போ அது பூத்துக்கிட்டு இருக்கு பூக்கவிட்டு தான் நாங்களே கண்டுபிடிச் சோம் ஓகே இது வந்துட்டு முல்ல கிடையாது சம்மங்கியா இல்ல இல்ல சம்மங்கி இல்ல அது பேரு
அ அந்த மாதிரி தான்
உம் அப்புறம் செரின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுதான் இப்ப பூத்திக்கிட்டிருக்கு பூவ பொறுத்த வரையும் உம் இந்த மாதிரி உங்களுக்கு செடிகள் வளர்க்கறது அங்கே இடம் இல்லாட்டியும் பொதுவா ஆர்வம் இருக்கா உம் சொல்லுங்க எந்த விதமான அப்டி வளர்க்கணும்னா எந்த விதமான செடிகெல்லாம் வளர்ப்பீங்க நீங்க பேசுறது தெளிவா கேக்கல
சச்சு ஹலோ கேக்குதாங்க மேடம்
அஹ இப்பதான் கேக்குது
அஹ முல்லப்பூ இந்த மல்லிகைப்பூ அந்த மாரிங்க மேடம்
ம்ம் அப்ப அது மாதிரி உங்களுக்கு பூக்கள் வளக்குறதுலதான் ஆர்வம் இருக்கு
ஹ் அதுல இருக்குங்க மேடம்
ஓ ஓகே சார் ஓகே சார் இப்ப வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா பூக்கள் வாங்கி வழங்க இது உக் பொள் அதை நம்ம கொஞ்சம் வச்சு அது வளர்ந்து வரும்போது அதை பாாரக்க பாார்கக்க நமக்கே ஒரு விதமான மகிழ்ச்சி அப்படிங்கறிறது கண்டிப்பா இருக்கும் சார்
ஆமா மேடம் ஆனா அந்த முள்ளப்பூ இ சொல்லிிருந்தம் மல்லிப்பூ இந்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ரூம்ாடி சொன்னா ஒரு பாசிட்டிவா இருக்கு ம் அந்த வாசன ச கெளம்புற போ அந்த மாதிரிங்
ஓகே சார் ஓகே சார் இந்த மாதிரி பூக்கள் வழங்க வளர்த்தீங்க அப்படின்னா அதான் நான் சொன்ன மாரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது வளர்ந்து வரும்போது நம்ளுமே அதோட சேம் ம்ம் வர மாதிரி ஒரு ஃபீலிங் அது ஒரு பூ பூத்தோனா அதுவும் வந்துட்டு ஃர்ஸ்ட்ட் பூ பூக்குதுன்னு வச்சுக்கோங்களே இப்ப இருக்கிற ஒரு சந்தோஷத்துக் க்கு அளவே இல்லாம இருக்கும் அந்த அளவுக்கு எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சார் பூக்கள் வளர்க்கறதுல்லாம் ம் ஆமா சார் ம் அப்புறம் வேற என்ன சொல்றது மரங்களுமே வாய்ப்பு கெடச்சா வளங்க மரம் வளர்க்கறதுமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டு ஒரு என்ன சொல்றது ம் கே சார் ஆஆ நேரம் கடந்துடுச்சு ரொம்ப நன் எஸ் சார்
ஓகே மேடம்